ஆம் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா உக்காந்திருக்கே தோழி நீங்க
நானுந்தா தோழி இனிமே தா தோழி பண்ணணு டிபன்லா சொல்லுங்க தோழி
ம் ம் என்ன என்ன டிபன் தோழி செய்ய போறீங்க
இட்லி தோசதா தோழி தம்பிக்கு வந்து இந்த ஒவ்வொரு நேரோ பால் சாதோ குடுப்போ தோழி அது ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு கொஞ்சோ சாதோ இருக்கு செரி அவருக்கு அந்த பால் சாத குடுத்துட்டு புடிக்கு கொஞ்சோ நைட்ல்ல கொஞ்சோ நல்லாவு தூங்குவாரு அந்த பால் சாத சாப்ட்டா
ம் ம்
சேரி அதனால வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் பால் சாத குடுக்கறதுண்டு அதனால அவருக்கு அது ஆமாப்பா எல்லாருக்கு சேத்து இட்லி இல்லன்னா தோச ஏதாவது பண்ணிக்க வேண்டிதா தோழி ஆ அப்பிடி தா தோழி
புரியுது ஆ ம் அப்றோ தோழி ஏதா கோயிலுக்கு இப்ப சமீபத்துல எங்காவது கோயிலுக்கு போனீங்களா இல்ல வெள்ல எங்காவது சுற்றுலா மாதிரி ம்
போகல தோழி கோவிலுக்கு போவோ தோழி ஆனா இந்த ஆ பாபா கோவில் இந்த பாபா கோவிலுக்கு நாங்க அடிக்கடி போறது உண்டு தோழி வாரம் வாரமே நா போயட்டுறது உண்டு இன்னிக்கி தா போகல கொஞ்சோ வெளில வந்துட்டோ அதனால நாங்க போகல
ஆஹ்
ஆ அது ரொம்ப நல்லா இருக்கு தோழி அப்றோ சிவன் கோவில் அந்த மாரி போறதுண்டு தம்பியு அழச்சிட்டு போயிட்டா அங்க கொஞ்சோ கொஞ்சோ விட்டா கொஞ்சோ எடோ ரொம்ப பெருசா இருக்கு தோழி வெளாட் த்துக்கு கொஞ்ச நல்லாருக்கு ஆ நல்லா அந்த மாரி ஒரு வா ஒ ஒரு மணி நேர விட்டு அழச்சிட்டு வரது அப்டி அவங்களுக்கு மைண்ட்டு கொஞ்ச நல்லாருக்கு அதுக்காக தோழி இதெல்லா பண்றது நீங்க
அ ஆமா தோழி ஆ ஆமா தோழி நீங்க வந்துட்டு அதே மாரி பூங்காக்கு போலா தோழி பூங்கால வந்துட்டு ஆ அது அது ரொம்ப அமைதியான எடமா இருக்கும் நெறைய குழந்தைகள் தானே இருப்பாங்க அதனால நம்ம அங்க போனா கொஞ்ச நிம்மதியா இருக்கலா
ஆமா தோழி ஆமா தோழி ம் சொல்லுங்க தோழி
சொல்லிப்புடுவே வேற வந்துட்டு இந்த வே வே நம்ம கொஞ்ச ஈஸியா சமைக்கிற மாதிரி கொஞ்ச சொல்லுங்க வீட்ல இருக்க பொருள வச்சி ஈஸியா சமைக்கிற மாரி
எப்டி தோழி ப பையனுக்கு கேக்குறீங்ளா இல்ல எப்டி பெரியவங்களுக்கே கேக்குறீங்ளா
என்ன எல்லாருமே சாப்பற மாதிரியே சொல்லுங்க
எல்லாருமே சாப்பட்ற மாரி என் எப்டி இந்த கால சாப்பாடு இல்ல மதிய அப்டி கேக்குறே
ஆ இப்ப வந்து நம்ம சாத கலறி எடுத்திட் போவோல்ல அது கொஞ்ச சீக்கிரமா நம்ம ஆ தயார் பண்ற மாதிரி
சீக்கிரமா தயார் பண்ற மாரினா நீங்க அந்த என்ன எலுமிச்சபழ சாதலா ஈஸி தானே தோழி செய்றது இல்லன்னா உருளக்கெழங்கு சாதோ அ முட்ட சாத செஞ்சா கூட மதியத்துக்கு நல்லா இருக்காது அந்த அளவுக் கு எதிர்பாக்க முடியாது நீங்க இந்த மீல் மேக்கர்லா இருக்குல தோழி மீல் மேக்கர்லா ஒடம்புக்கு நல்லது தானே ஒங்களுக்கு புரோட்டீன் தானே அது அத வந்து நீங்க என்னா பண்ணுறீங்க மீல் மேக்கர வென்நீர்ல போட்டு எடுத்து அது எப்பொழுது போல எடுத்து வச்சிக்கோங்க புழிஞ்சிட்டு அதுல க எப்பொழுது போல தக்கா தக்காளி தொக் பண்ற மார் தா வெங்காய தக்காளி ஒரு பட்டையில வேணாலு போட்டுங்க இல்ல போட வேணா அப்டின்னா கூட வெறு வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டு நல்லா வதக்கிகங்க வதக்கிட்டு அது கூட சேத்து இந்த கர மசா தூள் தூள் தூள அப்டி இல்லன்னா வே நீங்க வெ ரு தனித்தூள் போட்டு இந்த மீல் மேக்கரையு போட்டு அத கூட நீங்க சாதமாக கூட கெலறி தரலா தோழி ஒடம்புக்கு நல்லது தானே
ஆமா தோழி அதுல வந்துட்டு நம்ம என்ன உப்பு போட்ணுமா அதுல மீன் மேக்ர்லே உப்பு இருக்குல்ல
இருக்கு இருந்தாலு நம்ம சாதத்துல போட்டு கெளறதுனால போட்டா மட்டுதா சாப்ட முடியு ஏனா உப்பு இருக்காதுல ஒங்ளுக்கு அதுக்காக நீங்க அதெல்லா அதெல்லா ஈஸி தா தோழி அதெல்லா பண்ணி தர்லா அப்டி இல்லயா கேரட் சாதம் பண்ணி தர்லாமே தோழி ரொம்ப ஈஸி அதெல்லா ஒடம்புக்கு கேரட் ட்டு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கேரட் சீவி வச்சிக்கோங்க அ க கடுகு உளுத்தம் பருப்பு பச்ச மொளகா பச்ச மொளகா கொஞ்ச கூட வேணாலு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாரி போட்டு நல்லா வதக்கிட் ட்டு வெங்காயோ தக்காளிலா வேணா தோழி வெறு வெங்காயம் மஞ்சதூள் மெளகாத்தூள் ஆ கர மசாலா தூள் எல்லா போட்டு நல்லா பச்சவாட போற வரைக்கு வதக்கிட்டு கேரட்டையும் போட்டு அது கூட சேர்த்து வதைக்கிட்டு நீங்க நெய்யி கூட விடலாம் தோழி கொழந்தைக்குனா நெய் வி ட்டு கூட போட்டா நல்லா இருக்கும் அதனோட டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும் சேர்த்து நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட் வெந்து வெந்ததும் வேவாத பாதியுமே எடுத்துக்கோங்க கேரட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவும் வெந்திர வேணாம் கேரட்டு அதுக்கப்றோ சாதத்தை நல்லா இது பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சாதம் கொழைய விட்டுற வேணாம் வெற வெறையா இருக் கிற மாரி கொஞ்சம் ஓரளவு சாப்புடுற மாரி அந்த சாப்புடுற வித பதத்துல வச்சு இந்த கேரட்டு செஞ்சு வச்சிருந்தீங்களா அத சாதத்துல போட்டு கேளரி
ம் ம்
நீங்க அதை கூட குடுத்து அனுப்பலாம் அதுக்கு முட்டை அவிச்சு வைக்கிறது இல்ல உருளைக்கெழங்கு கூட வறுத்து து அந்த மாரி தந்திரலா தோழி அதெல்லா ஈஸியான இது காலையில காலைய எந்திரி பண்றதுனா இதெல்லா ஈஸி தா தோழி அதே மாரிதா தோழி பீட்ரூட்டும்
ஆ ஆமா தோழி ஆமா ஆமா அது வந்துட்டு நானு நா என க்கு முன்ன கேள்விப்பட்டிருக்கேன் சாதம் செய்வாங்கன்னு ஆனா வந்துட்டு அது எப்டி செய்யும்னு எனக்கு தெரியாது ரொம்ப இது ரொம்ப இது ரொம்ப உதவியா இருந்தது தோழி இருந்துட்டு நா வந்துட்டு கண்டிப்பா செஞ்சு பாத்துட்டு நா உங்களுக்கு சொல்றேன்
கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க பீட்ரூட்டும் அப்டிதான் என்னா பீட்ரூட் ஆனா சில பேருக்கு அந்த வாட வந்
ஆ ஆமா தோழி ஆமா ம் நீங்க வந்துட்டு அ
ம்
பீட்ரூட் வந்துட்டு அத நம்ம அப்டி சமைச்சு சாப்பிடுறோம் வந்துட்டு நம்ம அது டெய்லி கால்ல அந்த பச்சையா வெறும் அந்த ஒரு பீட்ரூட்ல வந்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு ஆ அது நெல்லிக்காய் கிடைச்சா நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க அப்டி கடைக்கலனா பரவாயில்ல போட்டு அந்த அந்த ஜூஸ் வந்துட்டு டெய்லியும் நம்ப காலையில இந்த டீ காபி குடிக்கிறாங்கல தேநீர் ஆ அதெல்லா குடிக்கிறதுக்கு அதெல்லா குடிக்காம இத குடிச்சிங்கனா வச்சுக்கோங்க இது வந்துட்டு ரொம்ப ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆ
அது அந்த வாட வராத தோழி பீட்ரூட் வாட அதுதா ஒண்ணு
அது வரும் அது எப்டின்னா இப்போ வந்து பாவக்காய் இருக் பாவக்க கோவக்கல்லா இருக்குல அதெல்லா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா நம்ம அது ஏன் எடுத் எடுத்துக்க மாட்டேங்கிறோம்னா நமக்கு அது கசப்பா இருக்குங்கதுனால நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் ஆ அது ஆனாப்ப நீங்க அத அந்த மாதிரி கசப்புள்ளதா அதிக சத்துகள் இருக்கு நமக்கு வந்து அந்த ம் நமக்கு அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் நம்ம யாரு நானும் செரிதா அந்த கசப்பான பொருட்களல்லா எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அது ஆ அது நம்ம கொஞ்சம் நம்பனு இல்ல அ குழந்தைங்கக்கும் செரி தா அந்த கசப்பு கொஞ்சம் அதிகமாக குடுக்கணும் ஏன்னா அதுல தா அதிக ச
அதிக சத்துருக்க அது எப்டி தோழி சொல்றீங்க பீட்ரூ ட்டு ஒரு அரை முழுசு எடுக்கவேனா அரை போதுமா தோழி பீட்ரூட்டு
இல்ல ஒரு பீட்ரூட்டு எடுத்துக்கோங்க ஒரு பீட்ரூட்டு் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு அப் அப்றோ வந்துட்டு கருவப்புள்ள இருந்தா கருவப்புள்ள போட்டுக்கோங்க கருவப்புள்ள இல்லனா பிர ச்சனை இல்ல அப்றோ வந்துட்டு அதுல வந்து ஒரு நெல்லிக்கா ஒரு நெல்லிக்கா போதும்
சரிங்க தோழி
ஒரு நெல்லிக்கா போட்டு காலைல இந்த தேநீர் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க
ஆ
இத குடிச்சிட்டு நீங்க அதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து எது வேணாலும் குடிச்சுக்கலாம்
அதுல்ல இது நாட்டு சக்கர ஜேஷூ இது வெல்ல சக்கர
இல்ல இல்ல அது அதுலே இல்ல அதுலே இனிப்பு இருக்கும் உங்களுக்கு வந்து அப்டி இனிப்பு ஆ இனி இல்ல இனிப்பு எனக்கு இது வேணா இனிப்பு வேணும் அந்த மாதிரி நீங்க நீனைச்சீங்கன்னா வேணா நாட்டு சக்கர போட்டுக்கோங்க ம் நீங்க வந்து ஒரு ஒரு வாரம் குடிச்சு பாருங்க அது எப்டி இருக்குன்னு அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கே அது தெரியும் அந்த மாற்றம் ம் அதே மாதிரி நம்ம வந்துட் டு முடி வளப்ன் ரயில் மஞ்சள் ஜி டயட் ஞ்சர்றதுக்கு வந்து அது இதே நம்ம தலையில தேச்சிட்டு பயணம் மரணம்இருப்போம் இது இது வந்துட்டு இது இயற்கையாவே இது முடி நல்லா வளர வைக்கும் இது
சஙச்சம்ஞ்சரிங்க தோழி சரிங்க தோழி நான்
அப்புறம் ம் ம் முடியுனு அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி முகமும் நம்ம வந்துட்டு அந்த அது இதையும் எல்லாரும் இந்த இயற்கையாவே மூஞ்சுக்கு தேய்ச்சாலும் இருந்தாலும் நம்ப வந்துட்டு இது இது இந்த இந்த ஜூஸ் வந்துட்டு ஆ ஆமா உள்ள எடுத்துக்கிறோம்ல்ல அதனால உ முகம் இன்னும் பள பள இருக்கும் அதுல ம்
அப்ப நீங்க இதெல்லாம் குடிக்றதில்ல தேனீர்
என்னாக்கா ஆமா அது நம்ம நம்ம அது குடிக்கதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஆனா எப்டின்னா இப்ப வந்து நம்ப அந்த ஒரு கொஞ்சோ நேரம் தானே கஷ்டப்படுவோம் அது குடிக்கிற வரைக்கும் அந்த வாயில இரு க்குற வரைக்கும் தான் அதுக்கப்பறம் ம் அதுக்கப்பறம் வந்து நமக்கு ஏன்னா நம்ம இப்பயே நம்ம உடம்ப பாத்துகிட்டா தான் கொஞ்சம் வயசு வயசான காலத்தில் நம்மளாலயு கொஞ்சம் இது பண்ண முடியும்
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா ஆ
ம் அப்றோ வந்துட்டு ம் அந்த அ அந்த கேழ்வரகு கஞ்சி அந்த கூழ் இதெலாம் செய்வாங்க அதெல்லாம் நீங்க செஞ்சு ஆ வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த மாரி அந்த தானியங்கலாம் வச்சு கஞ்சி வச்சு கொடுங்க ஏன்னா அதெலாம் ரொம்ப ரொம்ப
பையனுக்கு எப்பொழுதும் கஞ்சி தான் தோழி கொடுக்றது காலைல ஒரு வேள கஞ்சி கொடுக்றது சாயந்தரம் பால் அப்டிதான் மாத்தி மாத்தி கொடுக்கறது ஆ இது வந்து நா பண்றேன் தோழி கண்டிப்பா நெல்லிக்காய் பீட்ரூட் நா கண்டிப்பா பண்றேன் தோழி
ம் ஆமா ஆமா தோழி வந்துட்டு ம் ம் அதான் தோழி நம்ம வந்துட்டு நம்ம நம்ம சாப் அற அதாவது நம்ப இப்ப கறி மீனு அப்டிதான் நம்ம சமைச்சு சாப்டணும்னு இல்ல இந்த இருக்கு இப்ப தாவரத்திலயே எல்லா தாவரமே நமக்கு நல்லது தான் அதனால நம்ப அதே நம்ப எடுத்துக்கலாம் ம்
அப்ப நா அத கண்டிப்பா பண்றேன் தோழி
ஆ சேரி த நீங்க பண்ணிட்டு நீங்க பாத்துட்டு எப்டி இருக்குன்னு பாத்துட்டு நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்களும் அந்த கேரட் சாதம் பண்ணி பாருங்க தோழி பையனுக்கெலாம் பண்ணி கொடுங்க ஈஸியாவு இருக்கு கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ம் சரிங்க தோழி நீங்க பாருங்க தோழி திரும்பி தொடருவோ தோழி நம்ப
ம் தோழி தோழி அப்பற வந்துட்டு நீங்க அந்த பூங்காக்கெலா போனீங்கன் வச்சுக்கோங்க அந்த பூங்காக்கு பூங்கால கொஞ்சொ எக்ஸ் அந்த உடற்பயிற்சி எலா கொஞ்ச செய்ங்க
ஆ சரிங்க தோழி ஆமா இருக்கு அங்கலா உடற்பயிற்சி இருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா
அதுக்கு ஆ சேரி தோழி நன்றி நம்ம அப்பற வாய்ப்பு கெடச்சா பேசலா நன்றி ம்
ழி நன்றி தோழி
நன்றி